ஓ
ஹலோ வணக்கம் சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோங்க என்ன பண்ணீட்ருக்கீங்க டிஸ்டப் பண்ணிட்டேனா
இல்ல இல்ல சும்மாதா உக்காந்ட்ருக்கோ
செரிங்க அப்டிங்ளா செரிங்க
ஆமா
நா இப்பதா எங்க பெட்டு க்கு சாப்பாடு குடுத்துட்ருந்தங்க சாப்
அப்டிங்ளா உங்க வீட்லயு பெட்ருக்கா
ஆமாங்க ஒரு செல்ல நாய்க்குட்டி ஒன்னு வளத்திட்ருக்கறோங்ளா அப் அப்டிங்ளா நீங்க என்ன நாய்க்குட்டியா பூனக்குட்டியா
நாங்க வந்து நாய்க்குட்டி வெச்சிருக்கோ நீங்க
எங்க வீட்லயு நாய்க்குட்டி இருக்குங்க அதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது
அப்டிங்ளா எங்களுக்கு இப்பதா த்ரீ இயர்ஸ் ஆய்ர்க்கிது அக்கே
என்ன கலர் வெச்சிருக்கீங்க நாய்க்குட்டி
நாங்க வந்து ப்ரவுன் கலர் நீங்க
எங்களுது ப்ரவுன் கலர்தாங்
அப்படியா அப்போ சேம் டூ பின்ச் அதுங்ளா அது வந் து யாரோ கொண்டு வந்து விட்ருப்பாங்ளாட்டக்கிது
செரிங்க
அது அப்டியே ரோட்ல நடந்து வந்துச்சி எங்க அம்மா கூப்ட்டு
ம்
ஆ எங்க அம்மாக்க வீடெல்லா கூட்டிட்டு குப்பைய கொண்டு போய் கொட்டம் போது அந்த நாய் குட்டி வந்திருக்குது அப்போ எங்க அம்மா கூப்ட்டு ஏ எங்க வீட்ல அன்னைக்கே பாவக்கா சாப்பாடு பண்ணிருந்தோ
ஆ
அந்த பாவக்கா சாப்பாட பெனஞ்சு பாவோ அந்த நாய்க்குட்டி பசிக் குன் சொல்லி நாங்க போட்டோ
ம்
அந்த பசிலயு கூட அந்த பாவக்காய்ய ஃபுல்லாமே சாப் டு முடிச்சிருச்சி அந்தாய்
ஓ அவ்ளோ பசியோட இருந்துருக்கு ஆக்சுவலா அந்தாய் குட்டிகள் நாய் வந்து பாவக்கால்லா சாப்டாதே கசக்குன்ட்டு பாக்க போனா மனுஷனே சாப்டுறது கஷ்டோ பாவக்காயல்லா சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த நாய்குட்டி அப்போ அவ்ளோ ப் பசியோட இருந்துருக்குதுல்ல பாவோ உங்க வீடு தேடி வந்த மாதிரி ஆச்சே நாய்க்கு டி இது ராசின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப நல்லதுங்க அப்டி நாய்க்குட்டி கிடைக்கறது
அதா நாங்க சோ லக்கி அதுங்காட்டி
ஆமாங்க மெய்யாலுமே
அப்பறோ அந்த நாய்க்குட்டி வந்ததுமே நாங்க சா பாவக்கா சாப்பாடு போட்டங்களா ஆ அதுக்கப்புறோ அந்த நாய்க்குட்டிய நாங்க அப்டியே வச்சுக்கிட்டோ
எங்க வந்துச்சோ அங்கயே போகலீங்ளா அது
அது போகல நாங்களு தருச்சு வந்து
சா
நாங்க யாராச்சும் வந்து தேடுவாங்கன் பாத்தோ வெய்ட் பண்ணி பாத்தோ யாரு வர்ல
ம்
அதுக்கப்புறோ நாங்களே வச்சுக்கிட்டோ அப்றோ ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்பறோ அந்த பாவக்கா சோறே திருப்பி போடுறங்க சாப்டவே மாட்டேகிது மோந்து கூட பாக்க மாட்டேங்கிது
ம் அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணுன்னா ஆ கறிக்கொழம்போட சோறு குடுத்துருக்கணு
கறி கொழம்புக்கு நாங்களே கறி கொழம்பு சாப்டுறது வீக்லி ஒன்ஸ்
ம்
அதனாலதா நாங்ளே சாப்டுறோ
சரி சரிங்க
அ
இப்பவு எங்க டாக்கு நாங்க ஒரு ப்ரெண்டு ஒருத்தர் குடுத்தாங்க
அப்படிங்ளா
செ அழகா இருக்கு அப்டின் சொல்லிட்டு அது பப்பியா இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால கொண்டு வந்து வளத்தோ ரொம்ப ஆக்டிவான ஒரு நாய் குட்டிங்க நல்ல அருமையான நாய்க்குட்டி ஆமாங்க சின்ன பசங்கள கண்டா ரொம்ப பிடிக்கு அதுக்கு நல்லா ஓடி ஆடி வெளாடு ஆமாங்க எங்க புள்ளைங்களுக்கு ரொம்ப புடிச்ச நாய்க்குட்டி
ஆ அப்றோ அது என்னாச்சு
ஆமாங்க ஆனா அந்த நாய்க்குட்டிக்கி என்னங்ன்னா குளிச்சு விட்ட புடிக்காதுங்க
அப்டிங்களா எங்க நாய்க்குட்டியால வச்சுக்க பாத்தீங்கன்னா வச்சுங்க
கடிக்காது கடிக்கற மாதிரியே கொறைக்கும்ங்க ஜக் எடுத்துட்டு த தண்ணி நம்ம வேற விஷயத்துக்காக ஜக்கு எடுத்துட்டு தண்ணி மோந்தா கூட ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தலாம்ன்னு ஜக்ல தண்ணி மோந்தா கூட அது நெனச்சுக்கும் அதுக்கு குளிப்பாட்டி விட வர்றாங்கன்னு நெனைச்சுட்டு அப்புடி கொறைக்கும் சத்தம் போட்டு கொறைக்கும் ஆமா அப்ப அதுக்கு குளிக்கவே புடிக்காது ஆனாலும் நாங்க விடமாட் டோங்க பதினஞ்சு நாள் ஒரு டைம்மாவது குளிச்சி விட்டுருவோம்
ஆஹான் ஏ எங்க நாய்க்குட்டில்லாம் அப்டி இல்லிங்க டே சம்மத் தோத்தா நின்டுபோம் அத போட்டு சோப்பு போட்டு தே தேனு தேப்போம் கம்முனு நிண்டுக்கும் கடிக்கல்லா செய்யாது ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்
பரவாயில்லைங்க இதுக்கு குளிக்றது மட்டும்தா பிடிக்காதுங்க அடம் புடிக்கும் குளிக்க மாட் அ ஆனா மத்த விஷயமல்லாம் பரவாயில்லைங்க
அப்டிங்ளா அப்றம் அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாய்க்குட்டி வளத் த்திட்டு இருந்தோம் அந்த நாய்க்குட்டிக்கு தேங்காய் உரிக்கதா ரொம்ப புடிக்கும்
அப்டிங்ளா தேங்கா உரிக்குமா இது என்னங்க புதுசா இருக்கு அ
அது உறிச்சு மொட்டாட்டம் குடுக்குங்க ஆ எவ்ளோ ஒரு நெறைய டேஸ் எடுத்துக்கும் அது ஒரு சிக்ஸ்டி நைன் டேஸ் எடுத்துக்கும்
அவ்ளோ நாள் அவ்ளோ நாள் கழிச்சுதா ஒரு தேங்கா உரிச்சு குடுக்குமா அப்போ அதுக்கு டைம் பாஸ்காக நீங்க அந்த தேங்காய குடுத்து ரீங்ளா அதுக்கிட்ட
ஆமா அப்றம் ஒடச்சு அதுக்கு நாங்க குடுத்துருவோம் அந்த தேங்கா சாப்ட்ரும்
ம் சரி சரி தேங்கா சாப்டுமா உங்க நாயி
ஆமா தேங்கா சாப்டும் அதுக்கு முன்னாடி வளத்திட்டு இருந்த டாக்ஸ் எல்லாம் தக்காளி கிரேப்ஸ் ஆரஞ்ச் ஆப்பிள் எல்லாமே சாப்டும்
ம்
கேரட் கூட சாப்டும்
ஓ ஆமாங்க நாங்க ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தோமா இந்த நாய் வளக்கறதுக்கு முன்னால அந்த ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு எங்க பக்கத்து தெருவுல ஒருத்தர் வளர்த்துட்டுருந்தாங்க அவங்களோட நாய் குட்டி போட்ருக்குதுன்னு சொல்ட்டு அதோட முடி எல்லாம் பாத்தீங்கனா ரொம்ப நல்லா புஸ்புஸ்னு அழகா இருக்குங்க சரி அழகா இருக்குங்க ருப்பேன்னு சொல்லிட்டு எங்க பொண்ணுங்க கேக்குறாங்கன்னு ஒரு நாய்க்குட்டி அவுங்க குடுத்தாங்க அத வாங்கிட்டு வந்து வளத்தோம் அப்போ நாங்க தான் எங்க வீட்லேயே காய்கறி தோட்டம் வச்சிருக்கோமா தக்காளி செடில நல்லா பழம் பழுத்து நிக்குங்க
அப்பிடிங்களா
க்கட்டும் அதுக்கப்புறம் பறிச்சுக்கலான்ட்டு விட்டுருப்போம் எங்க நாய்க்குட்டி இருக்குது பாத்தீங்களா
ஆமா
வெளிலயே போயி பறிச்சிட்டு வந்து வெச்சு சாப் ங்க தக்காளியே சாப்டுங்க எங்க நாய் ஆமா அதுக்கு தக்காளின்னா அவ்ளோ புடிக்கும் நீங்க எங்காவது கேள்விப்பட்டுருக்கீங்களா நாய் குட்டி தக்காளி சாப்புட்றத ஆனா எங்க நாய்குட்டி செடில போயு ஃப்ரெஷ்ஷா பொறு பறிச்சிட்டு வந்து சாப்புடுச்சுங்க அவுளோ எங்ளுக்கு அந்த நாய்க்குட்டியே ரொம்ப புடிச்சிருன்ச்சு
ஆ
எங்க ஃப்ரெண்ட்ஸெல்லா எங்க நாய்க்குட்டி தக்காளி சாப்புடுது சொன்னா நம்பவே மாட்றாங்க அப்றந்தா ஒரு நாள் வீடியோ பண்ணி அனுப்புன அப்றந்தா நா நம்புறாங்க எல்லாரு உண்மயா அதிசியமா இருக்கு உங்க நாய் குட்டி தக்காளி சாப்புடுதே அப்டின் சொல்ட்டு நாய்க்குட்டி இவ்ளோ அழகா இருக்கு ஆமா இன்னு அந்த மாரிலா பண்ணு எங்க நாய்குட்டி
அப்புடிங்ளா
ஆமாங்க
ம்
ஒரு விசித்திரமான ஒரு வேலய செய்யுங்க எங்க நாய்குட்டி
அப்புடிங்ளா
ஆமாங்க உங்க நாய்குட்டியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எதாது இருந்தா சொல்லுங்க பாக்கலா
அது எல்லா அவ்ளோக்கா சொல்ல முடியாதுங்க சாப்புடுங்க தூங்குங்க ஆடு வெளையாடு அப்புறம் மத்த நாய்ங்ள போய் நல்லா கடிச்சு வச்சிட்டு ஓடி வந்துரு
ஓ குறும்பு பண்ணுது அப்போ
பயங்கரமான் குறும் பண்ணூ அ ரொம்பக்கா அமைதியான நாய்குட்டி
ம்
போ நாங்க டெய்லி வண்டில் ரைட் கூட்டிட் போவோ
ம்
அப்புறோ அதா டெய்லி பிஸ்கெட் கேக்கு
ம்
அப்புறோ பால் சோறுதா முக்கியமா கேக்கு
ம்
ம்
எங்க நாய்க்குட்டியு அப்டிதாங்க சாம்பார் சாதம்லா சாப்புறதே கெடையாதுங்க வெஜிடேபுளோடெல்லா போட்டோனா எதுமே சாப்புடாது அதுக்கு என்ன வேணு முட்டையோட சாப்பாடு வேணு இல்லனா பாலோட சாப்பாடு தயிரு மோரோட சாப்பாடு கேக்கு
ஆ
அப்பதா சாப்புடு
அப் டிங்ளா
ஆமாங்க எங்ளுக்கு பால் வாங்குறோமோ இல்லயோ எங்க நாய்க்குட்டிக்காகவே சா இப்ப பால் வாங்கி
ஆ
சாப்பாடு தர்ணு
அப்புடிங்ளா
ஆமாங்க
ம்
அப்புறந்தா என் எங்க நாய்க்குட்டி இன்னொரு வேலையு செய்யு தெரியுங்ளா
என்னது
நாங்க ஒரு எக்ஸ்ல் வண்டி வச்சிருக்குறோங்க
ஆ
டி வி எஸ் நாங்க எங்காவ்து கெளம்பனோனு வைங்களே
ஆ
அதையு கூப்டுட்டுதா போகணு
ஹ
கொழந்த மாரி அழுகுங்க ஒடனே ஓ டி வந்து ஏறி எக்ஸ் எல்ல முன்னாடி உக்காந்துக்கு
ஆஹா
அது எப்புடீனா அந்த கொரோனா பீரியட்ல நாங்க கொஞ்சோ ரொம்ப மைண்டு டிப்ரெஸ் ஆவுதுனு சொல்லிட்டு அப்டி எங்க காடன் வெரைக்கு நாங்க போவோங்கள எங்க லேண்டு ஒண்ணு இருக்கு கொஞ்சோ டிஸ்டன்ஸ்ல
ஓகே
எங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறக்காக நாங்க கெளம்புவோ வண்டில அப்ப இது மட்டு தனியா வீட்ல இருக்க மாட்டேனு ஒரே அழுக அடம்புடிச்சுக்கிட்டு நாங்க வண்டிய ஸ்டாட் பண்ணாவே வந்து ஏறி உக்காந்துக்குங்க
உங்கக் கூட வரக்காக
ஆமாங்க இப்பவு அப்பிடித்தா எங்காவ்து நம்ம கெளம்பணு அப்டினா அத கட்டி வெச்சிருக்கறோமான் பாத்துட்டு கட்டி வெச்சுட்டுதா கெளம்புனு இல்லெனா நாம போற வழி பாதி வழி வரைக்கு கூடவே ஓடியே வந்துட்டுருக்கு
ஆ ம்
நம்ம எதாவ்து எமர்ஜென்சியா அவசரமா கெளம்பி போயிட்டுருந்தோனா நமக்கு கஷ்டம்ந்தா ஆமாங்க மறுபடியு கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறந்தா போகணு கட்டி வெச்சுட்டுதா போகணு இல்லனா கூடவே ஓடி வரு இப்போ ப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிங்க எங்க ஊருக்கு பக்கத்துல மாரியம்மன் கோயில் திருவிழா வெச்சிருந்தாங்க
ஓகே
நானு செரி நைட்டு மாரியம்மன் திருவிழா அந்த கம்பம்மெல்லா பாக்கறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது இல்லைங்ளா செரி போய் ஒரு பூஜ பாத்துட்டு சாமி கும்டுட்டு வரலானு கெளம்பிட்டோங்க எல்லாரு
அப்படியா
பாத்தா எங்க கூடவே ஓடி வருதுங்க பாதி வழி கோயில் பக்கமே வந்துருச்சு நாங்க க ரொம்ப கூட்டமா இருக்கிற எடத்துல இத கூப்பிட்டு போனா சும்மாவே இருக்காதுங்க
ஆ
எல்லாத்தியு டிஸ்டப் பண்ணு
ஓகே
அப்றோ அங்க எதாவது வழியில நாய பாத்தாலு
கடிக்க போயிரு
ரோ அதனால எப்பவுமே இத கட்டி வெச்சுட்டுதா கெளம்ப வேண்டியதா இருக்குதுங்க ஆமாங்க என்ன பண்ணுவ தெரியூங்ளா ஆமாங்க சொல்லிட்டு போவோ நாங் சீக்கிர வந்தர்ரோம்பா எங்யு போய்றாத எங்கள தேடாத அழுவாத அப்டின் சொல்லி ஆனாலு திரும்பி வரும்போது பாத்தா ஒரே அழுகைங்க எங்க போனீங்க எங்க போனீங்கனு கேக்குற மாரியே அழு
ஆ
அப்புறம் வந்துட்டோமுல நாங்க சீக்கிரம் வந்தாச்சு இந்தா உனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோன்னு சொல்லி ஆ அதுக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்குறோமோ அத குடுத்தா தானே சாப்ட்டுட்டு சந்தோஷமா இருக்கும் இல்லன்னா அழுதே கேக்குங்க என்ன பண்ணிட்டு இருக்குறீங்கன்ட்டு எனக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரலையாங்குற மாதிரியே கேக்குங்க அழுது அழுது கேக்கும் அதுக்கு நம்ம ஏதாவது குடுத்தாதா அதுக்கு ஒரு சந்தோஷம்
அதுக்கு பிஸ்கெட் குடுத்தாதா அது சமாதானம் ஆகுங்களா
என்ன பண்றதுங்க நம்ம செல்ல பிராணி இல்லையா நம்ம கொழந்தைங்கள மாதிரி அதுங்களையும் அன்பா பாத்துக்கணும்ல
ஓகே ஓகே ஓகே
ஆமாங்க
சேரிங்க
சேரிங்க டைம் ஆச்சுங்க எனக்கும் கொஞ்சோ வேல இருக்கு
ஆ ஓகேங்க ஓகே பாய்